ஹலோ
ஹ கேக்குதா ம்
நோண்ட்றே
சும்மாதா பாத்திரம் வேற கழுகணும்
பாத்தரமா
ஆமா
ஆ சாப்ட்டாச்சா
அவுனா சாப்ட்டு சாப்ட்ட நீங்க
நால்லா சாப்பிட்டுதா இருக்கே
என்னதூ
ஒய்ட் ரைஸ்
ம்
ஒயிட் ரைஸ் அதே கொளம்பு
எதே கொளம்பு
நேத்து வச்சுருந்தது
நேத்து என்ன கொளம்பு
ம்
வத்த கொளம்பு அதே தா
ம் தொட்டுக்கா
தொட்டுக்க ஒரு மூணு முட்ட இருந்துச்சு
ஹெ
அல ஒரு ரெண்டு மூட்டையா எடுத்துட்டே
சூப்பர்
ப்பதா ப்பதா
ம் ப்ரோட்டீன்
ம் அதேதா
சேரி செரி
ஓகே நைட் எல்லாம் அந்த டிஷர்ட் போடுறதுனால பெருசா புளிர் தெரியல
அந்த ஜாக்கெட் டைட்டா
ரெடி லடி குளிரு அடிக்குமா
ஆமா
ம்
ம் பூன என்ன வெலன்னு தெர்ல
தூங்கிட்டுருக்கோங்க
ஆமா
ஒண்ணுமே இல்லட்னா தூங்கும் யாராச்ச இருந்தாங்கன்னா முழுச்சு வளான்ட்டு இருக்கு
கதவெல்லா சாத்தி வச்சுட்டு தா போணு
ஆ
அது இப்ப தா மூணு குட்டி போட்டு அந்த கண்ணு தொரக் கவே இல்ல அதுக்குள்ள நாயிங்க வந்து கொண்டுட்டு போயிருச்சு
உள்ள வந்தா
ஆமா மேலயே வந்துருச்சு காம்போண்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் மாடிக்கே வந்துடுச்சு எங்க வீட்டுகிட்ட
ஆ பாவ அந்த பூன
அதா
அநியாயமா போச்
அ அம்மா அப்ப அம்மா இல்ல
ஆ
அப்ப அம்மா வந்து பாக்கல அவங்க அம்மா அப் பாத்துட்டுருக்கா
ஆ
பாவம்
ஐய அது கொஞ்ச நாளைக்கு மேல கண்டுக்காது பூன
என்னது என்ன இந்தாலும் அது கண்ண கூட தொறக்கல இல்ல
அதுவே இது யாரா து மனுஷங்களோட வாசப்பட்டுச்சுன்னா அப்பறம் அந்த குட்டியே தூக்காது
ஆ
ஆமா அப்டில்லா இருக்கு தெரியுமா
என்ன காத்து பேய் காத்து அடிக்குது ம் கடைல ஒர் பையன் எப்பவு எங்கள வேல சொல்லிட்டே இருப்பான் நேத்து புடிச்சு கத்தி வுட்டே
ஏன்
இத பண்ணு அத பண்ணுன்ட்டு ஓ அதிகாரம் போட்டுட்ருந்தானா
ஆ
ரம்சது ரொம்ப நாளாவே அவன அடிக்கணு திட்டணுன் சொல்லிட்டேருந்தோ
ம்
இப்ப நேத்து வந்து எப்டினா எல்லா நேரமு ஒரே மாறிருக்க மாட்டேல்ல எத்துனு வந்தான் வந்துட்டு என்ன இங்க நின்னு பேசிட்ருக்க கெளம்புன்னா அப்றம் நா வந்துட்டு இருங்க இப்பதான வந்துருக்கே பாத்தா தெரி லியா வேலைக்குதான வேல செய்தான போய்ட்ருக்கே அப்டின்ன சரி நின்னு பேசிட்ல்லா இருக்காத அப்டினா ஆ அதாங்க இப்பதான வந்து நின்னு பேசிட்ருக்க உங்ளுக்கு என்ன இப்போ அப்டினு
ஆ
அப்பறம் சேரி சேரி அப்டின்ட்டு அப்டியே போய்ட்டா
ம் காலேஜ்லந்து ஃபோனடிக்கிறாங்க
எதுக்கு ஏ காலேஜு வர்லனா
ஹா நால் நாள ஆச்சுல
அ வெள்க்கழம் போலையா
வெள்ளி கெழம் போல
அ
அப்றோ என்ன வியாழக்கெழம் போன புதன்கெழம போல செவ்வாக்கெழம் போன திங்கெழம காலேஜே லீவு
அ
ஆமா சகானா ஆறு அறியறாமா
சகான
ஆறு அறியறு
ஆ
ஆமா
படிச்சிருந்தா பாஸ் ஆயிருக்குலா
அவ ரெண்டு எக்ஸாம்க்கு வரலையாமா
ஆ
ம் ஆமா
செ அந்த ஒரு எக்ஸாம் மட்டு அவ
ஆ அட்டன் பண்ணி இருந்தா ரெண்டு அரியர் தான
ஆமா
சூப்ப ஆமா ஸ்ரீகாந்த் சார் என்ன சொன்னாரு தமிழு இங்லீஷ் மட்டு படிச்ட்டு வந்துருங்க அப்டி சொன்னாரு நான
ஆமா
உங்க தமிழ் இங்லீஷே இல்லையே
யாருக்கு
உங்களுக்கல்லா
ஆமா
ஆ அ
அ
பின்ன என்ன பின்ன எதுக்கு அப்டிச்சொன்னாரு
இருக்குறவ படிச்டுவாங்க மத்த சப்ஜெக்டா இருந்தா படிக்கிறோன்டு இல்ல அட்டன் பண்ணிட்டு வந்து கொஞ்சோ எதொ பேஜ் ஃபில் பண்ணாலே போது அப்டின்னாங்க
ஆ
எனக்குதா மத்த சப்ஜெக்ட்ல தா பிரச்சனயே இல்ல
அப்டி இருந்தா பரவால்ல அக்கௌண்ட்ஸ்ல பேஜ் எப்டி எழுதுறது அக்கவுன்ச்ல எப்டி பேஜ் நெரைக்கற்து சம்மு கொஞ்ச மாசு தெரிணுல்ல
அதுக்குதா கொஸ்டின் பேப்பர் இருக்கு அதுவே எடுத்து எழுதி வைக்க வேண்டியதா
ஆ
ஆஹா
சேரி அப்ப நா கொஸ்டின் பேப்பரே எழுதுனா பாஸ் பண்லனா
அட்டன் பண்றே அப்டி இப்டி மார்க் போட்ருவாங்க
ம்
எல்லா ஒரு நம்பிக்க தா
பாக்கலா
நம்பிக்க தான வாழ்க்க
ம்
அய்யயோ நா ஸ்டோர் மூடவே இல்லையா
எப்டியோ மூணு அரியர் தான பாத்துக்கலா
அவ்ளதா ஒரே செம்மு அழகா எழுதி கிளியர் பண்ற மேரி
அவ்ள தா இனி எதுமே இல்ல கரண்டு பேப்பரு இல்ல அனால பிரச்சனயே இல்ல
ஆமா
எங்கவா திட்டு திட்டுன் திட்றாங்க
ஆ எட்டு தும்பலு அட்ட டைமு எனக்குலா பதிமூணு வரைக்கு வ விடாம வந்துருக்கு
ஆ
ஒம்போது
இங்க யாரோ திட்றாங்க நல்லா திட்டு திட்டுன் திட்றாங்க
சளி புடிச்சாலா
நா தா நா தா கணக்கு அதல்லா கணக்கு தா ம் ஹூ
கடைல குத்த ஷூ வல்லா செம அழுக்காய்ரிச்சு
ம் தொவைக்கவே இல்லயா
தொவைக்கல தா அப்டியே கடக்கு இப்ப எங்க தொவைக்கற டைமெல்லா இருக்கு காலைல
கால்ல புண்ணு இது வந்துற போது
சாக்ஸ் போட்டு தான போவே
சாக்ஸ் போட்டாலு
சாக்ஸ் டெய்லி தொவச்சி தா போடுவே
அது இல்ல ஆனாலு அந்த வாசத்துல கால் புண்ணு கிண்ணு வந்துரு
வெயில்ல கொஞ்ச நேரோ போட்டாலே சரியாகும்ல
ஆவு ஆவு ஃபுல்லா சரியாகாது கொஞ்சோ சரியாகு
ஷூவ எப்டி தொவைக்கலா முடியு
பின்ன முடியாதா
அதுக்குன்னு ஷூவலா இருக்கு இம்போர்ட்டட் ஷூ அந்த மாரி இருந்தா தா தொவைக்க முடியு மத்தபடி சும்மா கம்முல ஒட்ன ஷூவல்லா வச்சா அது தொவைக்கலா ஆனா ஒரு மூணு மாசத்துல அதுவே பிஞ்சு வந்துரு தண்ணி பட பட
அது கரெக்ட்டு தா இல்லாட்டி நாத்த அடிக்கிமுல்ல நாத்தத்தோட எப்டி போட்றது
அதலா அப்டிதா எந்த நாலா ஷூவே பாரம்பச்சமே பாக்க மாட்ட வாங்னா தொவச்சுக்கிட்டே இருப்பே
ம் அதுனால நா ஷூவே வாங்க மாட்டனே அ உள்ள நாத்தடிக்கு கால் தா நாரிரூ
இருந்தாலு அப்ப தா கால் நீட்டா அழகா இருக்கு
ம் அப்டிலா இல்லையே
லேடிஸ் கால பொறுத்த வரைக்கு செருப்பு போட்டாலு எது போட்டலு அப்டியே தா இருக்கு பசங்க காலே அப் செருப்பு போட்டா போகப் ஏ கால் பஸ் கால் கழுவிட்டு வரும்போது நல்லா இருக்கு
ம்
தப்பு போ போ அப்யே காய காயம் போது அப்டியே இதாகு
ம் எதாகு
ஏதாகுனா எப்டி சொல்றது சொல்றதே தெரியல ஆனா எ கால் அழகான கால் தா
நா தா வெளியே போயிட்டு உள்ள வந்தே என் நகத்துல எல்லா ஒரு மாரி கருப்பு கருப்பா இருக்கு கால உள்ள கருக்கருனு இருக்கு தக்லி கால் மாரி இருக்கு
ஆ
ஆ அதுக்குன்னு இவங்க கால் இப்டி இருக்கு இவங்க கால் இப்டி இருக்குன்னு எல்லா கணக்கு கெடையாது
அப்டிங்கிற
அப்டித்தா அது வந்து நம்ம பராமரிக்கறத பொறுத்து இருக்கு
ஆ
ஆ காலையெல்ல பராமரிக்கணு
அதெல்லா பராமரிக்கணுமா
ம் ஆமா
ஆமாம் அந்த பெடிக்குயூரு அது இதெல்லா பண்ணுவாங்க
ஆமா நாக்கு உன்னு நம்ம நம்மளே பண்ணிக்கலா சும்மா நகத்த நகம்லா பள்ச்ன்னு வெட்டிட்டு அந்த நகத்தோட பின்னால ஒரு சொரசரன்னு இருக்கும்ல்ல
வி ஆமா அத வெச்சு தேக்கணு
அது நகத் த்துல ஃபுல்லா தேச்சா நக பளிச்ன்னு ஆயிரு
அ இது எங்களுக்கு தெரியாதா
அ நா சொல்லித்தர நாலேஜ் அத எடுத்துக்கணு எனக்கு தெரியாதா எக்கதாளமெல்லா பேச கூடாது
ஓஹோ புரியுது
ம்